தோழி ஹலோ வணக் கம் தோழி
ஆ வணக்கம் தோழி, சொல்லுங்க தோழி
எப்டி இருக்கீங்க தோழி, என்ன பண்றீங்க?
ஆ நா வு வீட்ல சும்மாதா இருக்கே தோழி கிளாஸ் பாத்துட்டு இருந்தே எல்லா முடிஞ்சு கா காலைலே முடிச்சிட்டே தோழி நானு
ம், ம் இன்னைக்கி எங்க வீட்ல இன்னைக்கி வியாழ கெழமை இல்லையா சாப்பாடு குடுப்போம்னு சொல்லியிருந்தோ இல்லையா ஆ, அது தா மாமியார் சமைச்சிட்டு இருக்காங்க பொண்ணு இப்பதா கொழந்த தூங்குனா ங்க
ஓகே ஓகே
சோ கடைக்கில்லா போய்ட்டு வந்து அவுங்களுக்கு தேவையான இது எல்லாமே நா ரெடி பண்ணி குடுத்துட்டே அதனால அவங்க சமையல் வேல காலைலயே எந்துருச்சி பையன ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அம்ச்சாச்சு டிஃபன் மாமியார் சேமியா பண்ணாங்க, சேமியா சாப்பிட்டோ பையனுக்கு நா தோச ஊத்தி குடுத்தே ஏ‌ பையனுக்கு நா ரெடி பண்ணா ஆமா எ பையனுக்கு நா ரெடி பண்ண, அவுங்க பையனுக் க்கு அவுங்க ரெடி பண்ணாங்க இல்ல சேமியா அவ சாப்பிட மாட்டேன்னு சொல்லி ட்டா சோ அதனால அவன எப் எப்டியு இப்டி சொல்லுவான்னு தெரிஞ்சுதா நேத்து நைட்டு இது பண்ணும் போதே அவனுக்கு சும்மா ஒரு ரெண்டு கரண்டி மாவு தனியா வச்சுட்டே நம்ப புள்ளைய பத்தி நமக்கு தெரியாதா ஆ அதனால அவ சாப்பிட மாட்டே ஏ பொண்ணு சுத் தோ எதுமே சாப்பிட மாட்டா ஆ ஃபீடிங்ல இரு க்கா இல்லையா அதனா
ஆமாமாமா கொழந்த இல்லையா ம்
அது சாப்புட்லா அது சாப்ட மாட்டேங்குது ரொம்ப கொஞ்சோ மெரட்டி இது பண்ணி அந்த மாதிரிதா ஏதாது ஒரு ரெண்டு மூணு வாயாவது போகு இன்னைக்கி காலைல சுத்தோ எதுமே சாப்டவே இல்ல
ம் ம்
க்கு சும்மா அவரு அவுரு கேப்பாரு நம்மளோடைய ஃபிங்கர் வருதுல்லையா கை வருது இல்லையா எனக்கு இந்த மாதிரி தோச ஊத்திக் குடு எனக்கு ஃபைவ் தோச வேணு, ஃபைவ் தோசனா சேரி ஃபைவ் தா நம்பர்ல ஃபைவ் கேக்றான்ட்டு அது ஊத் துனாக்கா எனக்கு இது இல்ல எனக் இப்டி இருக்குதுல இந்த மாதிரி ஃபைவ் வேணு கை மாதிரி வே ஊத்தி குடு க்குணுமா தோச அவருக்
ம்
அது சும்மா அன்னைக்கு ஒரு நாள் ட்ரை பண்ண சொன்னுச்சி அதனால எனக்கு டெய்லி இந்த மாதிரி தா வேணு அவருக்கு
ம்
ஐ இல்ல ஏன்னா
தோழி உங்களுடய உங்களுது விட்டு விட்டு கேக்குதுங்க தோழி, கண்டினியூ அப்டியே பேசுங்க பேசுங்க விடாம பேசுங்க, ம் ஆ இப்போ ஓகே தோழி, சொல்லுங்க தோழி,
ஆ ஓகே அதுதா அவருக்கு ஸ்டார் தோச ச அந்த மாரில்லா குடுத்தாலு கொஞ்சோ வந்துட்டு சாப்ட்டு காட்டணு அம்மா செஞ்சி குடுத்தாங்க இப்டினு சொல்லிட்டு அதா ஸ்கூல்க்கு போயிட்டாரு ஸ்கூல்ல முதியம் சாப்ட் காலைல எல்லா சாப்ட்டுட்டு இப்ப மத்யு வந்து க சமச்சுட்டுருக்கோ
ஆ ஓகே ஓகே ஏ
ஆஹ்
உம் ஆ ம்
உம் சமையல் ஆ ஓகே ஓகே தோழி
ல்லன்னு சொல்லியாச்சு சாப்பாட்க்கு இன்னிக்கு
உம்
ஏன் அத சிக்கன் வெலையு அதிகம் பயிற்சி தோழி
அப்டி
ஹலோ ஹலோ
கீங்ளா
வே ரேட் அதிகமாயிடுச்சுன்னு சொன்னே முன்னாடி இருந்ததோட இப்ப கொஞ்சோ ரேட் அதிகமாயிடுச்சு
நம்ம
ஆ எனக் இப்ப கேக்குதுங்க கொஞ்சோ நேரோ நடுவுல கேக்காம இருந்துச்சு
அப்படி ங்ளா நீங்க பேசிக்கிட்டே இருங்க நம் வாது நாங்க வர்லேனா கூட இந்த பத்து நி பத்து செகண்ட்ஸ்ச க்ளோஸ் பண்ணிடுங்க ஓகேங்ளா ஆ இல்லனா இது இது ஆவோ மணி கட்
அப்டிங்ளா அதா நா பேசிட்டுதா இருந்தே ஹலோ கேக்குதா அப்டி திவ் நேத்தே கேட்டுட்டுதா இருந்தே
அப்பிடிங்ளா தோழி செரிங்க தோழி உம்
டு கொஞ்சோ அதிகமாயிடுச்சு
அ ஆ ஆஹ் தெரிலிங்க தோழி நா சிக்கன் எடுத்தோ மட்டன்தா எடு
உம் உம் இல்லக சேர் சிக்ஸ்டி ஃபைவ் சவன் டி அந்த ரேஞ்ச் இருந்தது இப்ப திழுமி ஆ கைன் வந்துட்டு எயிட்டி ருபீஸ் ஆயிடுச்சு உங்குளுக்கு அந்துட்டு டூ பிப்டி கிராம்சே
ஆ ஓகே தோழி உம் இப்ப எல்லாருக்கு ஸ்கூல் அம்மம் மாமி
உம்
இல்ல எனக்கு ட நெட்ஒர்க் கில்லயா இல்ல உங்களுக்கு இல்லையா ங்களான்னு தெரியல ஹலோ
இல்லைகளா ஹலோ நீங்க பேசுங்க பேச ஒன்னு பிரச்சன இ இல்ல பேச பேசுங்க கன்டிநியூ பண்ணுங்க விடாதிங்க நீங்க
ஹோ சரிங்க தோழி நீங்க பேசுறீங்கன்னு நெனச்சு ஆமா நீங்க பேசினது பேசுறீங்கன்னு நெனச்சிட்டு நா கொஞ்ச சைலண்ட்ரா இருந் வேற ஒன்னு இல்ல உம் இன்னைக்கு என்ன பார்லர் போலீங்களா
ஆஹ் பார்லர்லதா இருக்கன் தோழி அப்படியே கொஞ்ச ஆரி வொர் கிளாஸ் போயிட்டு இருக்கு ஆஹ் அப்படியே பாத்துட்டு இருக்கோ தோ அப்படியே பாத்துட்டு இருக்கான் தோழி
மாடலா எதாவ்து ஸ்டிச்சிங் அந்த மாரி இருந்தாலு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஒரு சிலவங்க கஸ்டமர்ஸு
கண்டிப்பா தோழி உம் கண்டிப்பா அதுதா அதுல கிளாஸ் போட்டுடுவே ஆஹ் டிச்சிங் எல்லா இந்த ப் ப்ளவுஸ் எல்லா
சூப்பருங்க அப்போ ஒரு சிலவங்க நமக்கு மேக்கப் அதெல்லா வந்துட்டு இதுவாயிடு இதுனா நம்மகிட்டயே வந்துட்டு சிட்டா குடுத்துடுவாங்க ஆரியில இருந்து எல்லாமே நானு ஆரி கத்துக் னு அப்படின்ட்டுதா இருக்க ஆனா எனக் ஸ்டிச்சிங் தெரியாது
இல்ல தோழி நீங்க வந்து கிளாஸ் வந்து அட் டன் பண்ணங்க ஆ ஆன்லைன்லயே க்ளாஸ் போயிட்டுருக்கு சூ ப்பரா எடுக்குறாங்க சரிங்களா எங் மேம் நல்லா சூப் ப்ரே அவங்ககிட்ட கத்துக்குன்தா இவ்ளோ பிளவுஸ்க்கலா நா போட ஆரம்ச்சே ஆன்லைன்லயேதா நா
ஓகே ஓகே எனக் கிங்க பேபி இருக்காங்கல்லையா அதனால வெளியிலயு போகு முடில என்னுடைய தங்கச்சியுடைய ஃப்ரெண்டு வந்துட்டு இப்ப ஆரி கத்துக்கிட்டாங்க அவங்க வீட்டுக்கு கூப்ட்டு கத்துக்குட்டாங்ளா ஆ அவங்க வந்து ஒன் ஒன் வீக்ல கத்துக்கிட்டே பேசி க் எல்லாமே இது பண்ணிட்டு கொஞ்சோ வந்துட்டு அவங்க சொல்லி குடுத்தாங்க அதுக்கப்ற அவங்களுக்குமே டைம் இல்ல அவங்க வெளில கெளம்பிட்டாங்க அப்ப அவங்க இங்க ஊர்லயு இல்ல எனக்கு சொல்லி குடுக்க அத வச்ச சு நானே கொஞ்ச ஃபில் பண்ணிக்கிட்டே யூ டூப் அந்த மாரி எல்லா பாத்து நானேவே கத்துக்கிட் டே அப்டின்ட்டு இப்ப இப்போ வந்து பெரியமா வீடோட கிரகப்பிரதேசத்துக்கு என்னோட பெரியமாவுக்கு என்னோட தங்கச்சிக்கு அவங்க வந்து டிசைன் பண்ணி குடுத்தாங்க நல்லாருந்துச்சு அது வந்து வெ கீழ வந்துட்டு நார்மல் காஸ்ட் அப்டினம்போது ஒன் ஃபைவ் அந்த மாதிரி வாங்குவே சொல்லிருந்தாங்க நல்லாதாருந்தது வொர்க்கு என்னோட தங்க சச்சியோட ஒர்க் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது அவங்க பிளவுஸோடது அதா நா வந்தா எனக்கு சொல்லி குடுக்குறியாடா அப்டின் கேட்டதுக்கு கண்டிப்பாக்கா எங்க வீட்லருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர்தா அவங்க வீடு அம்மா வீட்லருந்து அதனால பா க்லா ஆனா ஒரு கோட்டிலி ஆஃப் ஆஃப்பெலி வந்தா ஆனா ஒன்ன மாதிரி ஒன் வீக்லா முடியாது எனக்கு த்ரீ டூ ஃபோர் டேஸ்தா டைமிருக்கு அது குள்ள சொல்லி குடுக்ககுறியான்னதுக்கு செரிங்கக்கா நீங்க மெட்டீரியல்லா கூட எதுமே வாங்க வேண்டா ஊசி மட் டும் வாங்கிக்கோங்க அந்த ரவுண்ட் டு இது வரு இல்லயா அது ரெண்டுமே கூட நானே கூட வாங்கி வக்கிறே நீங்க வந்து கத்துக் க்கோங்க அப்டின்ட்டு சொன்னாங்க
ம் ம் எப்டி தெரியு தோழி ஒரு தொழிலு
அத ரொம்பல்லா வேண்டா சும்மா சிம்பளா நமக்கு ஸ்டார்ட் ஸ்டார்டிங் வந்து அவ வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட்லருந்து ஸ்டார்ட் பண்றாலா சோ அந்த ரேஞ்சுக் கு நம்ப கத்துக்குட்டா கூட நம்ளோட பிளவுஸுக்கே போட்டுக்கிட்டா கூட போது நமக்கு இப்ப ரிலேட்டிவ்ல என்னோட நாத்தனார் கூட போட்டுப்பாங்க அந்த மாதிரி ஆ அவுங்ளுக் கே நம்ம இது பண்ணா கூட நம்ப நம்ப அவுங்ளுக் மெட்டீரியல் காஸ்ட்ட் கூட நம்ம என்ன எக்ஸ்ட்ரா ஏதாது வச்சு வாங்கிக்க வேண்டியதா ஆனா நமக்கு மெட்டீரியல்லா நமக்கு கொஞ்ச கம்மியாதாருக்கு நம்போ ஒர் இப்ப ஸ்பெண்ட் பண்ற டைம்க்கு தான நம அதுல காஸ்கே யாரு இல
ஆமா தோழி
நானுக் காலேஜ் படிக்கும்போது ஒரு எடத்துல பார்ட் டைம் ஒர்க் பண்ணங்க அவங்க வந்துட்டு ஆரி டி பண்ணுவாங்க ஸ்டிச்சிங் பண்ணுவாங்க ஆனா அநியாயத் க்குன்னு காசு வாங்குற மாரி எனக்கு தோணு நார்மல் ஆஹ் சிம்பிள் ஒரு லைனிங் சுடிதர்க்கே அவங்க வந்துட்டு அந்த டைம்கே அந்த டைம்னா லெவன் இயர்ஸ் முன்னாடி வச்சுக்கோங்ளே லெவன் ட்வெல் இயர்ஸ் முன்னாடி ஆமா அந்த டைம்கே அவங் வந்துட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுவாங்க நார்மல்ல லைன் நீங் சுடிதருக்கே ப்ளவு நார்மல் பிளவுஸ்ஸு ஆஹ் வந்துட்டு அவுங்க ஃபைவ் ஹண்ட்ரட் தா சார்ஜு ஸ்டார்டிங்கே உங்க கிட்ட ஃபைவ் ஹண்ட்ரட் தா ஸ்டிச்சிங்க்கே ஆனா அவுங்ககிட்ட அந்த பெஃர்பக்க்ஷன் இருக் நெறைய பேர் அவுங்ககிட்ட ஒக் பண்றாங்க சோ அவுங்ளுக்குல்லா அவுங்க ரெண்ட்க்கு எடுத்து ஒரு லேஸ்லருக்காங்க அது மெயின் ட்னன்ஸ் பண்றதுக்கு அதப்றோ எவ்ளோ பிளவுஸ் ஸ்டிச் பண்றாங்க என்னா ஸ்டிச் பண்றாங்க அதுல எக்சல்ல போடுறதுக்காக வந்துட்டு என்ன வந்துட்டு அப்பாய்ண்ட் பண்ணிருந்தாங்க ஆனா கொஞ்சோ டார்ச் டாச்சரு பண்ணாங்க
ஓ ஓ செரிங்க
இது படிக்கிற பசங்க தா டைமிங் ஓரளவுக் நம்ம கேக்குற டைமிங்க்கு விட்டா தா நம்மளு அவங்க காலேஜ் பக்கன்றதுனால நம்ம அப்டே போயிடுறோ காலேஜ்ல இருந்து ரஃப்ரெஷ் ஆக மாட்றோ சாப்ட மாட் ஆனா இது சொல்லலாங்க நோம்பு டைம்லல்லா எங்களுக்கு வந்துட்டு எனக்கு என் கூட இன்னொரு பொண்ணு வந்திருந்தாங்க எனக்கு அவங்க வாங்கி குடுக்குறதுல்ல ம்மா அவளுக்குமே சேர்த்துமே வாங்கி குடுத்தாங்க நா மட்டு தனியா உக்காந்து சாப் அவளுக்குமே அப்பறோ எனக்கு வாங்கி குடுத்தா அவளுக்கு மட்டு எதோ வாங்கி குடுக்குறாங்க நா நம்பளோ தானா காலேஜ் ல இருந்து வருன்ற அந்த ஒரு இது இருக்கு இல்லலைங்களா அவளுக்கு பஸ்ட் டே வந்து நா கூப்டுட்டு போன இல்ல எனக்கு வந்து ஒரு ஜூஸ் மில்க் சேக் நம்ம ரெண்டு பேர் ஷேர் பண்ணிக்கலா நீ என் கூட வா அப்டின்ட்டு அத பாத்த ட்டு செகண்டேல இருந்து அவளுக்குமே சேத்துமே வாங்கி வந்து வாங்கிட்டு வந்து குடுத்தாங்க அது சொல்லலா அவங்க கிட்ட ஒரு நல்ல இது அப்டினும் போது
உம் உம் உம்
எங்க கிட்ட அதெல்லா போயிட்டு அதுக்கப்பறோ தா எனக்கு கொஞ்சோ உடம்பு சரியில்லாமா ஆயிடுச்சு இப்ப நானுமே நின்ட் அந்த பொண்ணு கொஞ்ச நாள் செஞ்சா ரொம்ப டார்சல் பண்றாங்க நீ ஏன் நின்னுட்ட நீ நல்லாதான ஒர்க் பண்ண நீ ஏன் நின்னுட்டனு என்ன கேட்டுட்டே இருந்தாங்க அவளுக்கு உடம்பு செரியில்ல அதனால நின்ட் சொன்னா கூட அவங்க நீ நின்னதுனால இப்ப நம்ம கரெக்டா பண்ணிட்டா அவங்களுக்கு வந்துட்டு ஓகேவா இருக்கு இல்லையா அந்த டைமுக்கு வந்துட்டு விட்டு வேற ஒருத்தவங்களா அவங்க த்திலேமே அந்த பிளேஸ்ல வைக்கணும் அப்படின்னும் போது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தானே
ஆமா தோழி ம்
கோவம் வந்துட்டு இவன் மேல காட்ட ஆரம்பிச்சி ட்டாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தா ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க ஆமா ம் நீ வந்துட்டு கத்துக்குட்டு நின்னுட்டேன் அதனால ஏன் அவ மட்டும் கத்துக்கிட்டா நீ ஏன் கத்துக்கலன்ட் உன் கே என்ன கேட்டு கேட்டு இது பண்றாங்க அதனால நானுமே நிக் நிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்னுடு அவளுமே கொஞ்சம் நாள்ல
உம்
என்னவோ உங்களுக்கு வந்துட்டு எனக்கு த்ரீ ஓ கிலாக் காலேஜ் முடியும் த்ரீ ஓ கிலாக் முடிஞ்சதுன நைனோ ஓ கிளாக் வரைக்கும் டூ பாய்ண்டு ஃப்வை தான் குடுப்
ம் டூ பாய்ண்ட் ஃபைவ் ஒ கே கே அப்போ உம்
டூ டூ பாயிண்ட் ஃபைவ் அந்த மாதிரி தா ஆஹ் சாப்பாட அது இது ஸ்நாக்ஸ் வாங்கி குடுத்ததுக்கு ஏதோ அந்த ஒன் மந்த்துக்கு வந்துட்டு எதுவு டிடேக்கலா எதுவு பண்ணல
உம் உம்
உம் அது அந்த அளவுக்கு கொஞ்ச இதுவா இருந்துச்சு காலேஜ் ஜு ன்னு போது நீங்க காலேஜ் போயிருக்கீங்களா
இல்ல சைல்ட்ஹுட்லே மேரேஜ் பண்டாங்க தோழி எனக்கு
பரவாயில்லங்க சின்ன வயசுலயே உங்களுக்கு குழந்தைலேயே மேரேஜ் பண்ணிகூட பியூட்டிஷன் டைலரிங் கத்துக்கிட்டீங்க ஆரி ஒர்க் பண்றீங்க ஆரி ஒர்க்
நீங்க சொல்லையூலயே தெரிலயா அதுக்கு அப்டின்றது இல்ல நம்ம ப்ரோப்போஷன்
அதுக்கு உங்களுடைய ஹஸ்பண்ட் கொஞ்ச ஹ சப்போர்ட் பண்றாங்கல்ல இது பண்ணுங்க அது பண்ணிக்கோங்க அதனால எதும் பிரச்சனை இல்லன்னுட்டு அந்த ஃப்ரீடம் நமக்கு கொஞ்ச வேணு இல்லைங்களா நீ வந்து என்ன டிபண்ட் பண்ணியே இருக்க கூடாது அப்டின்ட்டு ஒரு ந உங்களுக்கு இது